ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
இருக்க தோழி
ஆ ரொம்ப நாளாச்சு பேசி ஆ சமையல்லாம் முடிச் வச்சுட்டீங்களா
ஆமா தோழி இனிமேலுதா நா வந்து போய்ட்டு சமைக்கணு
அப்படியா சரி சரி
இன்னு இல்ல இன்னைக்கு மத்தியான என்ன சமைக்கிறது அப்டின்ற மாதிரி யோசனையில உக்காந்திருக் க்க
அப்படியா என்ன பொதுவாகவே என்ன நீங்கஸ் சமைப்பீங்க இ ட்ல
நாப்ப ஒரு பத்த மனன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சமையல் சமைப்பே அவங்க வெ வெத ஒரு நாளைக் புளி கொழம்பு அப்படின்னா புளி கொழம்பு சாம்பாரு ஒரு நாளைக்கு ஆமா அப்டிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு சமையல்
அப்படியா இந்த சிக்கன்ன ம இது மட்டன்ல்லா ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டுமா இல்ல
வாரங்கள ரெண்டு இல்ல வாரங்கள ரெண்டு நாள்ல நாங்க வந்துட்டு சமைக்கிறது அதாவது அ திங்கக்கெழம அப்படின் பாத்துக்கிட்டீங்கன்னா புளி கொழம்பு
ஆ சரி ஓ ஒரு குறிப்பேட்டுல எழுதியே வச்சுட்டீங்களா நீங்க
அந்த மாதிரி தா வந்துட் இது போய்ட்ருக்கிறது அ இப்ப செவ்வாய்கெழம பாத்தீங்கன்னா சாம்பார் வகை சாம்பார்னா கீர சாம்பாரா இருக்கட்டு அல்லது சாம்பாரா இருக்கட்டும் அது மாதிரி ஆ பருப்பு வகைகள் பயிட செவ்வாகெலமங்களு அப்போது இதுல போயிடும் புதன்கெழம கண்டிப்பா வந்து அது அ அசைவம் தான் சுத்த அசைவம் ஆ அதாவ அது அது மாரி வியாழக்கெழமையா இருக்கட்டும் வியாழக்கெழமையிலயும் வந்து இந்த கார வகைகள்ல தான் போகும் ஆ ஏன் நம்ப வெள்ளிக்கெழம நம்ப சாம்பார் செய்யறதுனால வியாழக்கெழமை கார வகைகள்ள போயிடும் சோ சனிக்கெழம வந்துட்டு சனிக்கெழம வந்து அது கவிச்சி எடுத்துக்க மாட்டோ ஞாயி்ட்டுக்கெழம கவிச்சி ஓ இதுதான் வாரத்துல ஓறது ரெண்டு சனி வெள்ளி கெழம மட்டும்தான் எதயாவது சாப்பாடுங்க அதாவது் கலந்த சாப்பாடு இருக்குல்ல எந்த தக்காளி சாதமும் லெமன் அது போல ஏதாவது நான் அந்த மாதிரி சமச்சிக்கிறது
ஆமாமா இந்த வீட்ல இருக்கிற அ பொம்பலைங்களா என்ன பண்றது என்ன பண்றது யோஸிச்சி தலாலா ஒரே வளியா இருக்கோ
கண்டிப்பா நம்ம வந்து அதாவது என்னெயெல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க எங்க வீட்ல சமைக்கிறதுக்கு என்ன சமைக்க கிறது இன்னிக்கு என்ன சமைக்கிறது ஆனா இது இன்னிக்கு என்ன சமையலுங்கறது எனக்கு ஆல்ரெடி தெரியம் இருந்தாலும் இன்னிக்கு என்ன சமைக்கிறாறு அத விடு என் வந்து சாப்பாட்டுக்கு அந்நந்து ஆ இன்னிக் என்ன பொரியல் பண்றது கு நல்லா இருக்கும்
ஆமா ஆ ஆ
சாம்பாருக்கு நம்ம கார வகையான பொரியல்கள் தான் நம்ம செய்யற மாரி இருக்கு ஆ இப்போ இ இப்போ முட்ட கோசு பொரியலாக இருக்கட்டும் இல்ல கேரட் பீன் கே இருக்கட்டும் இல்ல வெண்டை அந்த மாதிரில்லாம் வந்து நம்ப வந்து சாம்பார் செய்ய முடியாது இப்ப அதெல்லாம் வந்து காரக்கொழம்பு வகைகளுக்கு தான் செய்ய முடியும் சோ இந்த சாம்பாருக்கு செய்யும்பொழுது என்ன செய்யறது என்ன செய் இத யோசிச்சு யோசிச்சு சமைக்கிறதே நமக்கு பாதி தலைக்கு ஒரு இதே அனுத்துத்து வருது
இப்ப சட்னி சாம்பார் இந்த இட் இட்லி தோசெல்லா பண்ணும் போது இந்த சட்னி எ தக்காளி சட்னி தேங்கா சட்னி இதெல்லா பண்றதுக்கு நேரோ ஆ இருக்கும் ஒரு சில எடத்துல தக்குன்னு பசி எடுக்கும் போது என்னடா சாப்பிடறது நெனைக்கும் போது இட்லி ப்டின்னு ஒண்ணு இருக்கும் அந்த இட்லி பொடியை எண்ணெயில தோட்டு ஆ கடகடன்னு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு தோசை சுட்டு சாப்ட்டாதா அது அந்தந் பசி எடுக்கும் போது அந்த நேரத்துக்கு நம்ம பண்ண முடியாத் க்தும்போது தயாரிச்சி வச்சிருப்போ பாருங்க இட்லி பொடி அததா நம்ப போட்டு சாப்புட வேண்டியது எனக் ப்பல்லா இட்லி பொடினா ரொம்போ புடிக்கு நான்
தோழி நீங்க இட்லி பொடி இட்லி பொடி வந்து நீங்க எப்டி தோழி வீட்லே நீங்க செஞ்சு வெச்சுருங்களா எப்டி தோழி
ஆமா நான் இ வீட்லே செஞ்சு வச்சுருவ எனக்கு நேரோ கடைக் ட்டு போதுல்லா அத செஞ்சி வெச்சருவ
எப்புடி தோழி நீங்க இட்லி பொடி செய்வீங்க ஏன்னா நா வந்து இட்லி பொடிய நா செய்ய மாட்டே எங்க ம் மாமியார் தா எனக்கு எப்போதுமே இட்லி பொடி அரைச்சு டப்பா டப்பாவா குடுத்து விடுவாங்க இப்ப வந்து இப்ப கோடை விடுமுறை அப்புடிங்கிற னால மாமியார் வந்து சென்னை போயிட்றதுனால எங்களுக்கு இட்லி பொடிக்கி ரொம்ப பிரச்சனையா இருக்கு இ அ நானும் அந்த ஓட் ஊடகங்கள பாத்துட்டு ஏதோ கொஞ்சம் தே வ் ரெடி பண்ணுனே எனக்கு அந்த அளவு வரல எனக்காவே மாமியாரோட கை பக்குவத்தோடைய அந்த ஒரு ஸ் இதுவரைக்கும் எனக்கு வரவே இல்லை இட்லி பொடி மை வேற வழியே இல்லாம எங்க கணவர் வந்து அத வச்சு ஓட்டுறா ஏன்னா கடையில் போய்டிட்டு வாங்குறது அது சரியா ஒன்னும் வர்ல அத்தா நா ஒரு தோழி கிட்ட பேசும் பொழுது அவங்க எனக்கு ஒரு செய்முறை சொன்னாங்க எப் ப்படி செய்யணும் அப்டின்றது ஆ நா அந்த முறையும் பயன்படுத்தி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நா வந்து ரெடி பண்ணுனே ஆ அதாவது நா அரைக்கிற பொடிக்கு இப்போ உள்ள பொடி வந்து கொஞ்ச எவ்வளோவோ பரவால்ல அப்டிங்கிற மாதிரி இருக்கு ஓ நீங்க எப்டி போடி ரெடி பண்ணுவீங்க
போடுவாங்க ஒரு சிம்பிள் இட்லி பொடி சொல்ட்டு அந் இட்லி பொடி சொல்றே இப்ப வந்து இப்ப வந்து பொட்டுக்கடல தான் மெயின்னா இப்ப ஒரு பொட்டுக்கடல எடுத்து ங்க ஒரு கப்பு போட்டுக்கட்ல எடுத்துட்டு மிக்சில போட்டுருங்க மிக்சில போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க அப்பறோ பாார்த்தீங்கன்னா அந்த பெருங்காயம் போட்னு பெருங்காயம் போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மொளகா போட்டுருங்க போட்டு நல்லா அரைச்சுருங்க அது ஒரு வகையான இட்லி பொடி அதெல்லா அது வந்து அப்படியே எண்ணெ ஊத்தி சாப்பிட்டிங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
வெறும் பொட் வெறு பொட்டுக்கட்லய சொல்றீங்களா தோழி அதாவது வருக்கலா வேண்டா அப்படியே
வறுக்க வறுக்கவே தேவல நீங்க வெறு போட்டு போட்டுகட்லய போட்டு அவசரோ ரொம்ப அவச எதுவுமே பண்ண முடில அப்படின்றப்ப அ வீட்ல எதுவுமே இல்லைன்றப்போ நீங்க வெறு பொட்டுக்கட்ல ரெண்டு பல்லு பூண்டு ஒரு இது இ பெறுங் ஆயோ ரேண்டு காஞ்ச மொளகா போட்டி நல்லா மிக்சில அரச்சு அது ஒரு வகையான ஒரு பொடி மாரி அந்த பொடிய நம்ம தொட்டு சாப்லா எவ்ளோ வேணாலு நல்லா இருக்கூ இன்னொரு நார்மலா வீட்ல எல்லா செய்ற பொட் பொடி என்னன்னா
அதாவது துத்துளி அ பொட்டக்கடல பூண் டு பெருங்காயம் இது மட்டு போட சொல்றீங்க
பெருங்காயம் காஞ்ச மொளகா காரத்துக்கு காஞ்ச மொளகா அப்டி இல்ல காஞ்ச மொளகா இல்ல இல்லனா மிளகு மிளகு
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா மிளகு காரமா இருக்கூ கண்டிப்பா தோழி நா நிச்சயமா நா இத் இது வந்து நீங்க சொன்ன செய்முறைய இன்னைக்கு நா பயன்படுத்தி பாக்கறே
ரொம்ப சிம்பிள் தா நெக்ஸ்ட் அ அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஆ பருப்பு எல்லாம் போட்ணு உளுத்த பருப்பு ஒரு கப்பு போட்டுட்டு வருத்து நல்லா வருத் க்கனு வர்த்துட் விட்டு அத தனியா எடுத்து வெச்சுக்கணும் அப்புறோ கடல பருப்பு போட்டு எடுத்து வெச்சுக்கணு வருத்துட்டு அப்புறோ பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடல போட்டு நல்லா வருத்துட்டு எடுத்து வெச்சுக்கணும் நீங்க கொஞ்சோ நல்லா ஹெல்த்தியா பண்றதா நினைச்சீங்கன்னா கருவேப்பில இருக்குல்ல கருவேப்பில கொஞ்சோ நல்லா அலசிட்டு காய வெச்சுட்டு கொஞ்சோ ஆற வெச்சு டு அத வறுத்துங்க அத வறுத்து போட்டு எடுத்து வச்சிருங்க அப்புறோ காஞ்ச மொளகா எவ்வளோ உங்களுக்கு காரத்து கேப காஞ்ச மொளகா போட்டு வறுத்து எடுத்து வச்சிருங்க இதுக்கு எல்லாம் அந்த பூண்டு எதுக்கு போடுறாங்கன்னா கேஸ்டரிக் வராம இருக்கிறதுக்கு போடுறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போடலா இல்லன்னா விட்டுரலா வருத்தத்து தா போடணும் பூண்டு எல்லாம் ஆமா வருத்தத்து தா அ போடணும் வருத்து தனியா எடுத்து வெச்சுன்னும் அப்புறோ அந்த பெருங்காயம் இருக்குல்ல கட்டியா இருந்தா கூட நல்லது தா சின்ன ஒரு கட்டிய போட்டு நல்லா வருத்துட்டு நல்லா வாசன வர வரைக்கும் அத எடுத்து வெச்சு தனியா எத்து வெச்சிருனும் இதெல்லா நல்லா கொஞ்சோ ஆர்ன பிறகு மிக்சில போட்டு ஒரே அ ஒரு அர அரைச்சிருங்க கொஞ்சோ லைட்டா உப்பு போட்டு அரைச்சிருங்க அவ்வளோ தா இது தா இட்லி பொடி
ஓ செரிங்க சரி சரிங்க தோழி அதாவது கடல பருப்பு உளுத் த்தம் பருப்பு இந்த பொட்டுகடளையு நீங்க சேர்த்துக்கிறீங்க ஆ கருவேப்புல்ல பூண்டு
ப பெருங்காயம்
பெருங்காயம்
ஆமா எள்ளு இருக்குல்ல எள்ளு வந்து நல்லா கொஞ்சோ டேஸ்ட் தரோ அதுக்காக வெள்ள எள் இருந்தா கொஞ்சமா வருறுத்து போட்டா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும் நல்லா விரும்பி
அப்படிங்ளா சரிங்க தோழி சரிங்க தோழி ஆ கண்டிப்பா வந்து நீங்க சொல்றத நா இன்னைக்கு பயன்படுத்தி பாக்குறே
ஆமா ஆமா உங்களுக்கு இது உங்களுக்கு வேற எதனா தெரியுமா
ஆ சொல்லுங்க தோழி அ வேற எதுவும் உங்களுக்கு தெரிய தெரிஞ்ச ஒரு செய்முறை இருந்தா சொல்லுங்க தோழி
அப்படியா ஆ சரி சரி இப்ப வேற எந்த வகையில நீங்க பொறியல் கேக்றீங்களா இல்ல
இல்ல இட்லி பொடியிலேயே இல்ல இட்லி பொடியிலேயே வேற எதுவும் வகைகள் எதுவும் தெரிஞ்சது இருக்குங்களா
இட்லி பொடில பாத்திங்னா இந்த பிரண்டை இருக்குல பிரண்டைய வந்து கொஞ்ச காய வச்சு பிரண்டை தோல் இருக்குங்ளா பிரண்டை தோல காய வச்சு பண்ணலாம் அ இல்ல வேற என்ன ஆமாமா அதெல்லா ரொம்ப சத்து அப்புற இந்த ஒரு கெழங்குன்னு ஒண்ணு விக்குது ஆமா
க்கறது வந்து பெரண்டைல வந்து அதுக்கு இட்லி பொடி பண்ணலாமா ஏன்னா எங்க ஊர்ல நெறைய விளைச்சல்து பெரண்டை ஒன்னு செடி கொடிய்ல்ல தா வாக்குமே அததான சொல்றீங்க அது எங்க ஊர்ல நெறையா இருக்குமே
ஆமா அதெல்லா கொஞ்ச நல்லா காய வச்சு கொஞ்ச காந்தகிஸ் சுத்தியா வரும் பாருங்க அந்த நேரத்துல நல்லா வருத்து த்து இப்ப நா சொன்ன பாருங்கள இந்த பருப்பு வகை அதெல்லா சேர் த்து அதெல்லா அரைச்சிட்டு இத நல்லா வருத் த்துட்டு போட்டிங்கனா அது அது ஒரு வகையான இட்லி பொடி பிரண்டையோட தோல நல்லா காய வச்சு அது ஒரு அது நல்லா வறுத்துட்டு இந்த பருப்போட சேத்து அரைச்சா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஒ ஒன்னா இருக்கு
ஆனா வந்து பாருங்க அதெல்லா வந்து வீணா போகாதா தோழி ஏன்னா அது பெரண் டா தம் எதற சொல்றீங்களே இதெல்லா வீணா போகாதா
வீணா போகாதானா சாப்ட முடிய ஆகாமா போம
ஆ ஆமா ஆமா
அது ஒடம்புக்கு நல்லத் தான அது கொஞ்சமா ஆமா ரொம்ப நெறைய போட்டு வைக் க்காம ஒரு அ கொஞ்சமா ஒரு வீட்டுல ஒரு பெ ஒரு பெரண்ட பெரண்டை செடியிலயே இருக்கு ஒரு ரெண்டு மூணு பெரண்டைய போட்டு அ அதுக்கேத்த மாரி கொஞ்ச கொஞ்சமா போட்டு நம்ம ஒரு ஒரு மூண் நாள் நாலு நாள் வச்சு சாப்பற மாரி செஞ்சா நல்லாருக்கு
சூப்பர் தோழி சூப்பர் தோழி சூப்பர் தோழி மிக அருமையான ஒரு எனக்கு ஒரு சாப்பாட்டு உணவு ஆரோக்கியமான உணவ நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நிச்சயமா நா வந்து இந்த பெரண்டய வந்து நா ஒரு முறை பயன்படுத்தி பாக்கனு அதுல்ல கூட நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னிங்கில்லைங் யா அதுல முதல் தடவ சொல்லும்பொழுது பொட்டுக்கடல ஒ ஒரு பொடி சொல்லிருந்திங்க அதெல்லா நா இது வ நா சமை செஞ்சு பாத்ததில்ல சோ கண்டிப்பா நா அதையு நா சேரி இன்றே இன்றைக்கே நா செஞ்சு அத எப்டி இருக்குன் சொல்லிட்டு நீங்க இன்னொரு முறை கால் ப்ப உங்களுக்கு அத நா தெரியப்படுத்தறே தோழி நன்றி தோழி ஆ உங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு சந்தோஷம் நன்றி தோழி